ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா அ ஆ கேக்குது கேக்குது
டின்னர் முடிச்சுட்டீங்ளா டின்னர் வேலலல்லாம் முடிஞ்சிருச்சா
ஆ டின்னர் எப்பவோ முடிஞ்ச்சு
நீங்ளு சாப்பிட்டீங்ளா
ஆ சாப்ட்டோ நீயி
ஆ இப்பதா நானு சாப்ட்டே பசங்களுக்கு ஊட்டி விட்டே எல்லாருக்கு சாப்பாடு செஞ் சு முடிச்ட்டு
ம் சேரி சேரி சேரி சேரி சேரி
ம் இத்தோட இந்த ரெண்டு பசங்ள தூங்க வச்ட்டா அவ்ளோதா கொஞ்சோ ஃப்ரீயாயிருவே
அஹ சேரி சேரி ச
பைய தூங்கிடானா
இல்ல இல்ல பக்கத்துலதா இருக்கா தூங்க வச்சிட்ருக்கே
ரெண்டு பேருக்கு அததா படுத்து ரூம்ல பா ரெண்டு பேரையு போட்டு மூடிட்டே ஏ சி யபோட்டு வுட்டாச்சு இப்ப ரெண்டு பேரு தூங்ரதுலதா இருக்கு எப்ப தூங்கி முடிப்பு எப்ப தூங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கனு தெரில
சேரி சேரி சேரி சேரி
ம்
அப்போ என்ன படம் பாத்தீங்க லேட்டஸ்ட்ட சொன்னீங்க
லேட்டஸ்ட்டா வந்து என் நாலா தியேட்டர் போய் பாக்குறது இல்ல நா எப்பவுமே இந்த ஓ டி டிதா ஓ டி டில எந்த படம் வருதோ எல்லாத்தையு உட்காந்து பாத்துட்டு இருப்பே
செரி செரி யூத் பாத்துட்டீங்க
ஆ யூத் பாத்துட்டே லைக்கு பாத்துட்டே
ம்ஹு என்ன என்னா ஹீரோ பிடிக்கு
ஹீரோ அவ்ளல்லா வந்து படம் பாக்குறதுல்ல எனக்கு ஹீரோ ஹீரோயின் அதெல்லா வந்து பிடிக்காது படம் பாபப்பே அவ்வளதா
ம்ஹு செரி செரி எனக்கு எப்பவுமே சூர்யா ஜோதிக்காதா
ம்ஹு சூப்பர் சூப்பர் சூப்பர்
ம் கருப்பு மூவி பிரைம்ல வந்திருக்குது
ஆமா ஆமா அதுதா பாக்கணு எனக்கு எது எங்க என் ஹஸ்பண்ட்க்கு உடம்புன்னு சரியல அதனால பாக்கல இல்லன்னா நாங்க ரெண்டு பேரு வந்து உக்காந்து நைட்ல உக்காந்து பாத்துட்டு இருப்போ ஏன்னா அந்த காலையில இருந்து ச ராத் த்தரி வரைக்கு இந்த பசங்க தூங்கற வரைக்கு டிவி போட முடியாது போட்டா யூடியூப் போட்டு விட்டுருவாங்க இவுங்க ரெண்டு பேருமே அதுல வந்து எதாவது து ஒரு பொம்மையே ஓடிட்டு இருக்கு
செரி செரி செரி செரி
நீங்க
நாங்க பாப்போ படம் பாப்போ என்ன படவோ இன்ட்ரெஸ்ட் ஆ தேட்ரு போய் பாப்போ அது வீக்லி வீக்லி அதெல்லா போயிருவோ போன
ம்
கேக்குதா போன வார பரிமள பரிமளன் கோ போனோ அ இந்த வார நேத்து கொஞ்ச வெளிய போயிட்டு வந்தோமா ஷாப்கு அதனால டயர்டா இருக்குன்ட்டு இந்த வார போகல
ம் நல்லது
அப்டியே நிறைய படம் அப்டியே பாத்துருக்கோ நிறைய படம் யூத்து ஹாப்பிராஜ் யூத் ரெடி ஆ யூத்து வந்த வீக்லதா ஹாப்பிராஜ்ன்னு ஒரு பட வந்துச்சு அப்புறோ அப்டியே லைனா எல்லா படோ தாய் கிழவி அப்டியே லைனா எல்லா படமு ஒவ்வொரு வார என்னென்ன ரிலீஸ் இருக்கோ அதது மேக்சிமம் பாத்துறது
ம் ம் சூப்பர் சூப்பர் நாங்க வந்து அவ்ளோல்லா வந்து தியேட்டரு பர்சன் கிடையாது அதனால வந்து ஓ டி டி எல்லா ஓ டி டி உடைய இது இருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே என்னன்ன வருதோ ஒ டி டி எல்லாமே உட்காந்து பாத்துறது
செரி செரி செரி ஓகே ஓகே நாங்களு ஓ டி டியப் பாப்போ அ பகல்ல தம்பிய ஸ்கூல்க்கு அனுப்பிட்டு பகல்ல பாக்கறது எதாவது படமா இருந்தா எதாவது பாக்குறது ப்ரொஜக்டர் வாங்கிருக்கிறமா அப்டியே தேட்டர் ச செட்டப்ல பெட்ரூம் மட்டு இருட்டு பண்ணி ட்டு இது போட்டிருக்கோ ஜீரோ விண்டோ போட்டிருக்கோமா சோ அது வந்து ஃபுல்லா கவர் ஆயிக்கு கே பகல்லயே தேட்டர் செட்டப்பு
அ நல்லா ருக்கு எங்க எனக்கு இந்த போடவே முடில நாங்க வந்து ஹால்ல உக்காந்து பாக்கணுனா கரெக்டா எங்க இன்லாஸ் வந்து ஹால் படுத்து தூங்குவாங்க அன்னைக்குதா அவுங்களுக் கு ஒடம்பு செல்லா இருக்கு நா அ கீழ ஹால்ல படுத்துக்கிறே அப்டின்னு சொல்லுப்பாங்க சேரினு அ அன்னைக்கு போட்டு பாக்க முடியாது செரி இல்ல சம்டைம் நாங்க போடு போது சத்தோ வருது ஏ இவ்ளோ நேரோ பாத்துட்டு ருக்கேன்னு சொல்லிட்டு கத்துவாங்க செ அதே டிஸ்டு டிஸ்டபென்சு இருக்கு இல்லன்னா இந்த பசங்கே என்ன பண்ணு வாங்கே ஏஞ்ச்சு வருவாங்க அப்பதா ஏய் தூங்க வச்சுட்டு வந்துருவே பின்னாடியே ஏஞ்ச்சு வந்துருவா
ட்டு தூக்க குடுக்கிறது மட்டுதா கொஞ்ச எங்களுக்கு புடிக்காத விஷ்யோ ரொம்ப ல லேட் நைட் எல்லா தூங்க மாட்டோ மேக்சிமோ படத்துக்கு போனா ஓகே தேட்ட ருக்கு இங்க சாட்டர்டே நைட்டு அந்த மாரி ஓகே இப்ப மத்த நேரத்துலல்லா கண்டிப்பா பசங்க பையன தூங்க வைக்கணு மார்னிங் ஸ்கூல்லுக்கு எந்திரக்கணு அதனால லேட் நைட் டுல்லா மேக்சிமம் பாக்க மாட்டோ ஆனா அவுங்க ஃபேமிலி கூட போவோனா லேட் நைட் மட்டுதா படமே பாப்போ அவுங்க ஃபேமிலி கூட போனா எப்டி தெரியுங்களா அ இந்த வடிவேல் சொல்ற காமெடி மாரு இந்த ஆ விடிஞ்சிரு அப்டிதா இருக்கு மார்னிங் டிஃபனே பன்னெண்டு மணிக்குதா காஃபி வந்து ஒரு பத்து ப பத்து மணிக்குதா ஆரமிப்பாங்க ஒரு ஒம்போது பத்து மணிக்கு தா காஃபி போடுவாங்க அப்டிதா எல்லா லை ஈனபிச்சிடுவாங்க நம்மள எப்போவுமே சிக்ஸ் ஓ கிளாக் தூக்கோ இப்ப கலஞ்சிரு அப்பதா எந்திரிச்சு வருவாங்க அவுங்க எந்திச்சு வந்து நைன் ஓ டென்னு வந்து காஃபி குடிப்பாங்க அப்பறோ பன்னெண்டு மணிக்குள்ள அல்ல இது பிரேக்ஃபாஸ்ட்டு மூணு நாலு மணிக்குதா அப்டி அப்டி அங் அங்க போனா என்னோட ரொட்டினே அது ஒரு லோ ரொட்டினே மாறிடு இங்க எங்க ரொட்டீன் வந்துட்டு மார்னிங் எயிட் ஓ கிளாக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிடுவோ தம்பிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அனுப்பி வுட்டுருவே இல்ல வீட்ல இருந்தாலு சாட்டர்டே சன்டேஸ்லயு மேக்சி மம் நைன் ஓ கிளாக்குள்ள சாப்ட்டுருவோ வீட்ல இருந்தாலுமே அ ஆஃப்டர்நூன் வந்து டூரு தேர்ட்டிக்கே தம்பி சாப்ட்டுருவா அ ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டிக்குள்ளேயே நாங்க சாப்ட்டுருவோ நைட்டு அப்டிதா செவன் தேர்ட்டி எயிட் குள்ள டின்னர் முடிஞ்சுரு எங்களுக்கு எங்களுக்கு ஆஃப்டர் டின்னரு பத்து மணிக்கு பத்தரைக்குதா எனக்கு எங்க வீட்லயே திட்டிட்டே இருப்பாங்க ஆ நீ இப்ப நீ ஃபஸ்ட்டு சாப் செஞ்சு சாப்ட்டுக்கு ஒனக்கு அப் எப்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க
அ இங்கயு அப்டிதாங்க இங்க வந்து டைமு கரெக்டா வந்துரு கால்ல ஆறு மணிக்கி
நைட்டு தா தூங்குவாங்க ஆ வு மூவி எல்லா பாத்துட்டு டைமு வந்து இதே இல்ல எப்ப வேணா பட பாப்பாங்க எவ்ளோ நேர வேணாலு வெடிய வெடிய நாலு மணி அஞ்சு மணி க்கு தா தூங்குவாங்க அந்த அளவுக்கு அவ் அந்த மாரி எல்லா படோ பாப்பாங்க
அ நல்ல பகு நல்லதுதாங்க அது எங்க வீட்ல எங்க அம்மா வீட்ல அப்டிதாங்க அ ய் லேட்டு லேட் நைட் ல்லா வந்து பண்ணுவாங்க கால்ல லேட்டா ஏஞ்ச்சுப்பாங்க டீ குடி அந்த மாரிதா நானு இருந்தே ஆனா இங்க வந்ததுல இருந்து இங்க வந்து டைமுக்கு மாறிட்டே நானு
ஆ ஆ
இவங்க டைமு காலைல ஆறு ஆறு மணிக்கே எந்திச்சுக்க சொல்லுவாங்க எந்துச்சுப்ப எந்துச்சிட்டு ஏழு மணிக்கு எப்டி இருந்தாலு எப்டி இருந்தாலு ஏழு மணிக்கு எந்துச்சுப்ப அலாரம் அடிச்சு அடிச்சு ஏழு மணிக்கு எழுப்பி விட்ரு என்ன ஏழு மணிக்கு எந்துச்சி ட்டனா வேலைய முடிச்சு தம்பிய ஸ்கூலுக்கு அம்ச்சிட்டு அப்றோ வந்து பிரேக்ஃபஸ்ட் எயிட் தேர்ட்டிக்குள்ள ரெடி ஆயிரு தம்பி ஒம்போது மணிக்கு ஸ்கூலுக்கு போனு எயிட் தேர்டிக்கு எல்லாருக்கு பிரேக்ஃபஸ்ட் ரெடி ஆயிரு ஆ கரெக்ட்டா வந்து லெவன் ஓ கிளாக் ல லன்ச் ரெடியாகி வ முடிஞ்சிடு எங்க வீட்ல டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் யா யாருக்கு பசிக்குதோ அவங்க சா சாப்பிட ஒக்காந்துருவாங்க எல்லாரு சேந்து அப்ப ஒக்காந்துருணு தம்பிக்கு வந்து ஸ்கூல்ல வந்தோன ஸ்கூல்ல இருந்து வந்தோன சாப்பாடு ஊட்டி விட்டுருவே ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு வருவா டுவெல் தேர்ட்டிக்கே ஊட்டி விட்டுருவே அப்றோ வந்து கரெக்டா எ நைட் செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் டின்னர் ஸ்டார்ட் பண்ணிருணு நானு எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்டிக்குள்ள டின்னர் முடிஞ்சிடு இங்க
ஆஆ சேரி சேரி சேரி
பட் இதுதா வந்து ஹெல்தி ரொட்டீனு ஆனா இது சாப்பிடும் போதே எனக் கு வந்து ஃபஸ்ட் இது அடாப்ட் ஆவுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது
அவங்கக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கனா ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் காஃபியே வைப்பாங்க அதுக்கப் அப்பறந்தா பஜ்ஜி போண்டா போய் வாங்கிட்டு வந்து பஜ்ஜி போண்டா ஒரு எயிட் ஓ கிளாக் சாப்டு ஐயோ அவங்க கூட கூத்தா இருக்கு எனக்கு
எனக்கு எங்க அம்மா வீட்ல இதுதாங்க ஆச்சு இப்டிதா நடக்கு நாங்க வந்து சாப்பிட்றதே வந்து ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் மேக்சிமம் டுவெல்லோ கிளாக் வரைக்கு கூட சாப்டுவோ உக்காந்து அதனால வந்து அந்த ரொட்டின் ஃபாலோ ஆயிருச்சு இப்பே இல்ல இங்க வந்து பசிக்கோ எனக்கு எய்ட் எய்ட்டோ கிளாக் சாப்பட்டு முடிச்ச ஒடனே திருப்பியு பசிக்கும் நைட் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் ஒரு டுவெல்லோ கிளாக்
ஆஹ சேரி சேரி சேரி
தேடிட்டு இருப்பே ஏதாவது இருக்கா சாப்ட்றதுக்
எங்க வீட்ல அப்படிதா எங்க வீட்ல நீ சீக்கிரம் சாப்பாடு போட்டுட்ற எனக்கு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் மறுபடியு பசி வந்துடுது அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க அவங்க செடியூலே வேறயா இருக்கு மேக்சிமம் அவங்க அந்த அளவுக்கு அவங்க அம்மா அப்பா அந்தளவுக்கு போ மாட்டாங்க இவங்க மேக்சிமம் ஒரு நைன் ஓ கிளாக் ஒரு எயிட் தேர்டி நைன் ஓ கிளாக் காவது சாப்டணு அப்டிப்பாங்க நா செவன் தேர்ட்டி எயிடு குள்ளேயே டின்னர் முடிச்சிருவோ நா தம்பி தூங்க வைக்குனு அப்படின்ட்டு ஆ தம்பி தூங்க வைக்கணு அப்டின்ட்டு எயிட் ஓ கிளாக் படுக்க வச்சிருவே இன்னைக்குதா லேட்டு இல்லாட்டி எயிட் ஓ கிளாக்கே படுக்க வச்சி தூங்க வச்சிருவே எப்பவுமே ஃபஸ்ட்
ஆ சூப்பர், ம் ஏன்னா நானா என் தம்பி என்னோட தம்பி தூங்குறதே லேட்டு தாங்க
ஆஹ சேரி சேரி சேரி
இவன தூங்க வைக்கிறதுக்குள்ளயே நா படுற பாடு இருக்கே ஐயோ கத சொல்லணு பாட்டு பாடணு ஏதாவது ஒண்ணு வர வைக்கணு இந்த பேய் வருது அந்த பூதம் வருதுன்னு சொல்லி சொல்லணு அப்போதா அவரு தூங்குவாரு
சேரி சேரி சேரி சேரி
சின்ன பொண்னு அதேதா இப்ப இப்ப பொண்ணு வந்த மாரிதா ஏதாவது கத சொல்லுன்னு சொல்லுது பாட்டு பாடுன்னு சொல்லுது அப்பதா தூங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா அவளும்
ஆ இவனும் இப்படி தா இந்த வாரம் ஃபுல்லா பஸ்ட் எல்லா அந்த மாரி ஹேபிட் இல்ல இப்பெல்லாம் படக வந்துட்டேன் ஒரு கத கண்டிப்ப பா கத வேணும் அப்படிங்கற ஒரு கத வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பறம் சொல்லிட்டு அப்பறம் மறுபடி இந்த வீக் ல என்ன பண்ணியிருக்கான்டா அ லீவு இந்த வீக்கு தா தொடங்கியிருக்கு போன புதன் கிழமை ல இருந்து போயிட்டு இருக்கா அதுக்கு முன்னாடி எல்லா வீட்ல இருந்து ஒன்லீ ஸ்கிரீன் ஸ்கிரீன் டைம் விட ஸ்கிரீன் டைம் தா நெறைய அப்புறம் வெளியே விளையாடுறது கொஞ்சமா இருந்துச்சு அப்புறம் இந்த வீக் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க நா வந்து லேப்டாப் தொட மாட்ட பிரோஜெக்டர் தொட மாட்ட போன் தொட மாட்ட ஆ நா வந்து டிவி மட் ஒரு ஹாப்னவர் பாப்பே இனிமேலு அப்படின்னா அப்படின்ட்டு சொல்லிட் ஒரு ஃபைவ் டேஸ் இதுவுமே நிஜமாவே பைய தொடல பரவாயில்ல பாத்தா வெளியே விளையாண்டட போயிட்டா கான்சென்ட்ரேஷன் நல்லா வெளியே இருந்துச்சு அப்ப நா சொல்லிட்ட டெய்லி நீ பாக்காம ஒன் டே பாக்காம இருந்தேனா டென் ருபீஸ் அப்படின்னு சாட்டர்டே சன்டேஸ்ல நா பிப்டி ருபீஸ் குடுத்துடுற நீ சேவிங்ஸ்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரிமா அப்படின்னு சொன்னா நல்ல பையனா நடந்துக்கிறா பரவாயில்ல அப்டின்னு நினைச்ச
க
சோ லீவ் விட்டுதா இந்த ஸ்கிரீன் டைமே ஜாஸ்திய ஆது பசங்களுக்கு
அது சொன்னாங்களே கரெக்ட் தா
ஒரு அம்பது ரூபா கொடு உம் ம்
ஓகே இப்ப டென்மினிட்ஸ் ஆகிடுச்சு நா கால் கட் பண்ணிட்டு உங்களுக்கு பண்றே
ஆ ஓகே உம் தோழி தோழிபோ